ஹலோ
ஆஹ் கேக்குதா தோழி
இப்ப கேக்குதா
ஆஹ் இப்பதான் கேக்குது ஏன்னா நீங்க முதலந்து தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருந்துச்சு
ரெஃப்ரஸ் கொடுத்த எல்லாமே அந்த ஆப் உட்பட எல்லாமே ரெஃப்ரஸ்
ஓ ஓகே தோழி ஓகே தோழி சொல்லுங்க தலைப்பு எது பத்தி பேசலா அப்படின்னா ஆஹ் மின்சாரம் தண்ணி இதெல்லாம் பத்தி பேசுவோம் அது எப்படி எல்லாம் சேமி சேமிக்கலாம் அப்படிங்கறத பத்தி உங்க கருத்து த்துக்கலாம் நீங்க சொல்லுங்க
எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் கிராமம் இப்ப எங்க அம்மா வீடு கிராமம் மாமியார் வீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி சைடு இப்ப நான் இருக்கிற ஏரியால சொல்றேன் இப்ப எங்க அம்மா வீட்டுல இருக்கன்னா காலைல தண்ணி தெறந்து விடுவாங்க ண்ண த அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடியே கொல்லின்றதனால போர் போட்டு வச்சிருக்காங்க அந்த தண்ணி அந்த மோட்டரு அவங்க எடுத்துசுன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க வீட்டுக்கும் தண்ணி வரும் அது ஆட்டோமேட்டிக்காவே போர்ஸ்ல தண்ணி டேங்க் பெருகி
உம் ஓகே
பண்ற வேலை இருக்காது மோ அதனால என்ன பண்ணுவோன்னா அந்த மாரி பாய்ச்சல்க்கு கொல்லி பயிர் வைக்கிறப்பல்லாம் மோஸ்ட்லி வந்து கேரண்டு யூஸ் பண்ண மாட்டேம் ஏன்னா அது அதுவே ஆட்டோமேடிகா ஏறிடும் அந்த டேப் மட்ட
ஓகே ஓகே
மோட்ரு மோஸ்ட்லி இந்த தெருக்கான் தண்ணிய வந்து மோட்ரு போட்டு மேல ஏத்துவோம் ஏன்னா அந்த தண்ணியே ஏறிட்டு போ செருக்கான்னா மோட்ரு போட்டு ஏத்தணும் அதாவது கேரண்ட் யூஸ் பண்ணி ஏத்தற மாதிரி இருக்கும் அது எல்லாமே சரி வீச்ச மாட்டதுனால நீங்க கரண்ட் பில்லே வராதுன்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்லன்னா ஒரு பேன் தான்ஓடுது அந்த பேனு ரெண்டு லைட்டு தான் ஏரியது அதுவும் நூறு நூறு யூனிட் இல்லாத அதனால மோஸ்ட்லி நாப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா தான் கரண்ட் பில்லே வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா வேரன்ன தோழி தண்ணி ஏன்னா நாங்க என்ன பண்ணோம்னா எதுக்கு தண்ணி தண்ணி எல்லாம் போணுன்னா அத தேங்கி நிற்கும் அது போறதுக்கு வழி கிடையாதுன்றதுனால சுத்தி எல்லாம் போயிட்டு பக்கத்துல குழிலனா தண்ணி கோழிக்கு தண்ணி பாச்சுனாங்களா அதுல போயிட்டு துணி அலசிட்டு வந்துருவோ அப்டில்லாம் ஆஹ் தண்ணி தேங்கி நின்னுச்சுன்னா அதுல கொசு நெறைய நோயிகள்ல்லா வரு இல்லயா அதுக்காக அப்புறம் பாத்தீங்கன்னா ச் அங்க பாத்தீங்கன்னா நான் இருக்கற எங்க மாமியாரு வந்து காலேல தண்ணி தெறந்து விடுவாங்க அஞ்சு மணில இருந்து அஞ்சே கால்ல இருந்து ஆஹ் எட்டரை வரைக்கும் தண்ணி வரும் மதியம் பாத்தீங்கன்னா ஒன்னு டூ ரெண்டு தண்ணி வரும் அதோட ஈவ்னிங் பாத்தீங்கன்னா அஞ்சே கால் டூ ஆஹ் நைட்டு ஏழு ம ஏழ்ர வரைக்கும் தண்ணி வரும் ச் அப்ப தண்ணி வரப்ப மட்டும் தான் நாங்க துணி துவைக்கறதுனாலும் சரி ட எல்லாமே முச்சுப்போம் ஆ க டேங்க்கு மட்டும் தான் மோ இது கரண்ட் யூஸ் பண்ணி தண்ணிய மேலஇழுப்போம் மீதிஃபுல்லா டேங்க்ல ஃபில் பண்ணி வச்சிருப்போம் எப்பனா வந்து கரண்ட் இல்லாத பச்சத்துல டேங்க்குக்கு தண்ணி உன்னோ யூஸ் பண்ற மாரி மீதி பாதி நாள்ள எல்லாமே அந்த வர தண்ணி மட்டும்தான் கால்ல எந்திரிப்போம் அந்த வர தண்ணியிலேய ஜாமான வெளகிட்டு துணி தொவச்சுட்டு தண்ணி கொஞ்சம் புடுச்சு வச்சுப்போம் பக்கெட்ல ஏன்னா அது ரெஸ்ட் ரூம் போன யூஸ் பண்றது அப்டின்ற மாரி மதியோ அப்டினா குளிச்சுடுவோம் அப்டிதான் அப்டிதான் வந்து கரண்ட மிச்சம் படுத்துவோ அதான் நாங்க மேல ஏ சி தான் போட்டு யூஸ் பண்றோம் ஏன்னா கரண்ட்டுக்கு எவ்ளோ வருனா போன மாசம் வரவே இல்ல ஏன்னா வந்து எப்டி தெரியுமா நாங்க கீழதான் மோஸ்ட்லி இருப்போ மேல இருக்க மாட்டோம் ஒன்லி நைட் தூங்குறப்ப மட்டுதான் ஏ சி மேல பெட்டு் ரூம்ல படுத்துபோம் எங்க மாமியார் வீட்ல அதாவது
உம் உம்
வீட்ல மட்டும் தான் இருக்கும் அப்ப வந்து அப்ப வந்து கரண்டு பில் எடுக்க றதுக்கு வந்தாங்க என்னா இது நான் மேல யாருமே இல்ல இருக்கு அவ்ளோ பில்லு வருது நானூர் ரூபா இரனூர் ரூபா வருது அப்டின் கேட்டதுக்கு எல்லாமே கீழதான் இருக்கோம் மேல யாருமே இல்ல அப்டின்னாலே இவர் என்னா பண்ட்டாரு மேல வந்து ஒரு ஐநூரூபா போடுறோன்னா கீழ முன்நூறு ரூபா போடுவோ ஏ என்னாச்சுன்னா அது சொல்லுவ என்னான்ன வந்தா ஒரு மாசம் பத்தி ஐநூறு ரூபாய் போட்டு அதுக்கடுத்த மாசம் நூறு ரூபானு போட்டான் மேல பில்லு அது என்ன கா காரணப்பதான் போட்டானோ தெர்ல அதுக்கடுத்த மாசம் என்னாச்சுன்னா கீழ தொள்ளாயிரம் ரூபானு போட்டு மேல ஜீரோன்னு போட்டான் ஏ ஒன்னுமே இல்ல ஏ சீ இல்ல ஒன்லீ ஃபிரிஜ்ஜு ஒரு மூணு பேன் ஓடுது தான் ஏன்னா கீழ இருக்கோ கீழ இருக்குனு சொன்னாங்கன்னு சொல்ட்டு அவனே குத்து மதிப்பா போட்டு போறாம்போல இது தெர்ல அதான் பொலம்பிற்தாங்க நா எதுவு நா வாய உட் தெர்ல ஏன்னா நாங்க மேல நாங்க கட்டிப்போம் கீழே அவுங்க கட்டிப்பாங்க கரண்டு பில்
ஓ ஓகே சிஸ் ஓகே சிஸ் அது மட்டு இல்லாம எப்பவுமே இதுல என்னோட கருத் து கேட்டீங்க அப்டின்னா தண்ணி வந்துட்டு எப்பவுமே நம்ம கொஞ்சம் பாத்துதான் பயன்படுத்தணும் தோழி ஏன்னா நமக்கு தண்ணி அப்டிங்கறது ரொம்பவே அவச சியமான ஒரு விஷயம் தான் அதுல வந்துட் டு தண்ணிய நம்ம கொஞ்ச பாத்து பயன்படுத்துனோனா கண்டிப்பா நமக்கு மட்டும் இல்லாம பஃபியூச்சர்ல உள்ளவங்களுக்குமே அஹ் அந்த பிரச்சனை அப்டிங்கறது வராது அப்டின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன் தோழி அது மட்டும் இல்லாம கரண்ட் டு பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்டின்னா கரண்ட் வந்துட்டு கொஞ்ச சேமிச்சே பயன்படுத்தணும் இப்போ உதாரணமா சொல்லணும் அப்டின்னா இப்ப நம்ம ரூம்ல இருக்கோ சரி ஓகே ஃபேன் வந்துட்டு தேவப்பட்டா போட்டுக்கலாம் இல்ல எப்ப பாத்தாலும் ஃபோன் ஓடிட்டே இருக்கும் ஒரு சில ரூம்ஸ்ல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சோம்னாதான் கண்டிப்பா ஆஹ் இந்த கரண்ட் பில் அப்டிங்கறது நம்ம சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி தண்ணியையும் பாத்தீங்க அப்டின்னா கொஞ்சோ தேவையான அளவு பயன்படுத்தணும் இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்டின்னா இப்ப நம்ம துணி துவைக்கிற இடத்துலயே இருக்கலாம் இல்ல பா பாத்திரம் கழுவுறோ இல்லயா அந்த இடத் லயா இருக்கலாம் அது எல்லாமே எப்டி இருக்கும் அப்டின்னா அஹ் பொ தண்ணி நமக்கு தேவையா போட்லாம் இல்ல அப்டின்னா சில நேரத்துல பைப்பு வந்துட்டு கை கழுவிட்டு அப்டியே ஆன் ஆன் பண்ணி விட்டு அப்லே போயிடுவாங்க ச் அந்த மாதிரில்லா இருக்கறது வந்துட்டு தண்ணிக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு நம்ம ஆஹ் வீணடிக்கிறது அப்டிங்கறது நமக்கு அதுலயே கொஞ்ச நல்லா தெரியும் அதுனால வந்துட்டு எப்பவுமே பாத்தீங்க அப்டின்னா கொஞ்ச தண்ணிய அஹ் பாத் து தான் பயன்படுத்தணும் அப்டிங்கறது என்னோட கருத்து தோழி அஹ் அது மட்டும் இல்லாம கரண்ட்டும் சரி தண்ணியும் சரி நமக்கு தேவைக்கு அதிகமா கெடைக்குது அப்டிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆஹ் கண்டிப்பா வந்துட்டு நம்ம அத வீணடிக்கவே கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நான் நெனைப்பேன் தோழி அது மாதிரி கரண்ட் பில் வந்துட்டு கம்மியா வர்றது ஒரு நல்ல விஷயம்தான் நம்ம அதயே வந்துட்டு தொடர்ந்து பின்பற்றணும்னா கொஞ்ச தேவலை ஆஹ் இல்ல நம்ம கரண்ட் பில் மாசம் மாசம் கூட வருதுன்னா கட்டுறதுக்கு நமக்கும் கஷ் கஷ்டமாதான் இருக்கும் அதே மாதிரி த தண்ணி நெறைய இடத்துல கெடைக்கலன்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா
வெயில் வந்தானாலே அது ஒரு பிரச்சன இருக்கறது சும்மா
ஆஹ் இப்ப சென்னையிலேலா தண்ணியே கெடைக்கலயாம் அவுங்க குடித்தண்ணி வந்துட்டு வாரோ வாரோ தான் புடிக்கிறாங்களா வாரத்துக்கு ஆஹ் ஒரு தடவை லாரி வருமா அதுல வந்துட்டு காசு குடுத்து அதுவும் காசு குடுத்து புடிச்சு வச்சுக்கணும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க இப்ப நம் எங்க சைடுலேலா பாத்தீங்க அப்டின்னா தண்ணி வந்து துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவ முனிசிபாலிட்டி அந்த இதுல கட்றோல அது வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவ கட்ற மாரிருக்கும் இப்ப எங்களுக்கலாம் இவுங்க என்ன சொல்றாங்கன்னா வாரோ வாரோ காசு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வாங்கணும் அப்டிங்கற மாதிரிலா சொல்றாங்க அஹ் அதுனால பாத்தீங்க அப்டின்னா ஆஹ் எனக்கு இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடம் இடத்துல இருக்கறதான் அப்பா ஒரு வேளை தேவல அப்டிங்கிற மாதிரி தோணுது இப்ப தண்ணி இல்லாத இடத்துல எல்லாம் இருந்தோம் னா ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தோழி அதுதான் நான் நெனைக்கிறேன் இப்ப எங்களுக்கெல்லாம் குடித்தண்ணி பாத்தீங்கன்னா காலேல ஒன்ஸ் வந்துரு சாங்காலம் ஒன்ஸ் வந்துரும் அது ரொம்ப தேவல தோழி உங்களுக்கல்லாம் எப்டி வருது தண்ணி
இல்லப்பா நா இருக்குற ஏரியா மாமியார் வீட்ல பா முடுஞ்சலவு வர மாரிதான் வருது ஆஹ் இங்கல்லாம் வந்து கிராமத்து தண்ணி இதுல நல்லது மு எல்லே கெடைக்க மாட்டேனுறாங்க தானே
உம் ஓகே ஓகே
உம் ஆமா
ஓகே அப்படிங்கிறீங்க
ஆமா தண்ணில ஓகே வேற ரரு பக்கத்துலயே வந்து ஆறு இருக்கு தென்பண்ணையாறு மெளகாறு ஏன்னா அது வந்து ஆத்துல தண்ணி வரு வருஷொ வருஷொ வந்தாலே போன வருஷமு தண்ணி வந்துச்சு இந்த வருஷமு தண்ணி வந்துச்சு ஆத்துல அதனால
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அதே மாரி மழையு வந்து து உம் பிரச்சன அப்படிங்கறோ உம் உம் உம்
ஆஹ் ஓகே தோழி ஓகே தோழி நம்ம மழையு பிரச்சனதான்னு சொல்றோ மழ அதிகமா வந்தாலு நமக்கு பிரச்சனதா
ஆமாந் தோழி ஆனா வந்து ஆறு இருக்கறது நல்லது தோழி பக்கத்துல ஏன்னா அப்ப வந்து நமக்கு ஈஸியா தண்ணி கெடைக்கு ஏனா வந்து ஆத்துல தண்ணி போகுது அது வந்து இழுக்கு நிலத்தடி நீர் மட்டொ இழுத்து வச்சு அப்ப நம்ம போர் போட்டு தண்ணி மேல எடுக்கிறப்ப நெறைய கெடைக்கு நமக்கு
உம் அதுவு உண்மதா தோழி எல்லாமே கொஞ்சொ பாத்துதா பயன்படுத்தனு தண்ணியா இருந்தாலுஞ் செரி ஆஹ் அது மட்டு இல்லாம கரண்டா இருந்தாலு செரி கரண்ட்ல இன்னோன்னு என்ன சொல்லணு அப்டீனா கொஞ்ச மழை டயத்துல கொஞ்ச பாத்து பயன்படுத்தணு ஏனா திடீர்னு ஷாக்கு அந்த மாரி எல்லா கூட இருக் கு அதனால கரண்ட் இப்பல்லா அதிகமா நின்னு வேற போயிருது முன்ன மாரி முன்னாடியெல்லா கரண்ட் கண்டனியூஸா இருக்கு இப்பெல்லா பாத்தீங்கன்னா கரண்ட் கட்டு வந்துட்டு அதிகமா இருக்குன்னு நா நெனைக்கிறே
அதாது ஒரு இப்பெல்லா நா தண்ணி கெடைக்கணுனா வந்து நெறைய ஊர்ல எல்லா ஊர்லயு ஒரு ஆறு ஏரி குள எல்லா வெட்டி வெக்கணு வெட்டி வெச்சாதா அல்ல ஒரு தண்ணி கடைச்சு உஹம் எப்பயுமே வந்து தண்ணி எதுக்கு கடல்ல போய் வேஸ்டாகு மழ பெயறப்ப அப்பொ வந்து எல்லா ஏரியாக்கு ஒரு ஒரு ஆறு அப்படியே பண்ணி பண்ணி ஆறு போல ரெடி பண்ணி அதுல தண்ணி போச்சுன்னா அவங்களுக்கு தண்ணி கெடைக்கு அது போய் கடல்
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நம்ம நெறைய பேசுனோ தண்ணி பத்தி கரண்ட் பத்தி நெறைய பேசுனோ நெறைய கருத்துக்கள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோ நெறைய எனக்கு தெரியாது நீங்க சொன்னீங்க உங்களுக்கு தெரியாது நா சொ தோழி ஆஹ் இந்த இது இதோட நம்ம நிறைவு செ செஞ்சுக்கலா நன்றி தோழி